அப்பறமா
ஆ வணக்கோ ஆ நல்லாருக் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஒரு நிமிசோ இருங்க அதா பதினேழு ஆறுநூத்தி அம்பது ஹலோ
ஆ அம்மா பின்னாடி கொஞ்சோ அதிகமா சத்தோ கேக்குது அப்டி இருந்தா நம்ம பேசி அந்த கால் வந்து ரிஜெக்ட் ஆகு சத்தோ இல்லாம பாத்துக்கோங்க ஆ சொல்லுங்க இப்ப இல்லம்மா இப்ப ஓகேமா ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா
சும்மாதா நீங்க
ஆமா நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான்
ஓகே
ஆமா ஆமா நா ஒர்க்குக்கு போல அதனால நா ஃப்ரீயாதா இருக்கே
ஓ காலேஜ் படிக்கலையா காலேஜ்ஜா நீங்க
இல்ல நா ஹவுஸ் ஒய்ஃபு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க
ஓ சேரி சேரி பசங்க என்ன படிக்கிறாங்க
எ பைய பிளஸ் ஒன் படிக்கிறான் பாப்பா நைன்த் படிக்கிறா
ஓ சேரி சேரி
சரிமா நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா காலேஜ் படிக்கிறே செகண்ட் இயர் காலேஜ்லதா இருக்கே
ம் என்னா படிக்கீங்க
பி எஸ் சி ஜாக்ரஃபி படிக்கிற
ஜாக்ரஃபியா சேரி
ஆமா ஜாகிரஃபி சாப்டாச்சா டிபன்
சாப்டாச்சுமா ஜாகிரஃபி ஏ சூஸ் பண்ணீங்க உங்ளுக்கு ஜாகிரஃபியில ஏ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு
அது வந்து டூரிஸ்ட் டவுன் பத்தி சோ டூரிஸ்டுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கு நல்லா சுத்தி பாக்கணு ஆச அப்புறோ ஆமா எங்கியோ அது வேல்யூ இல்ல சோ ஆனா வெளிநாட் வேல்யூ ஜாஸ்தியது இந்த குரூப்புக்கு மதிப்பு
அப்டியா
ஆமா கொஞ்ச எனக் வெள்ள படிக்குணு ஆச
சரிம்மா சரிம்மா
ம்
வெளிநாட்லேவேய் படிக்கணூன்ற ஆசையினால நீங்க ஜாகிரவிய தேர்வு பண்ணிருக்கீங்க
ஆமா ஆமா
சரி சரி அது எந்தெந்த சப்ஜெட் அதுல இருக்குமா என்ன மாதிரியான படிப்பு அத படிக்லா
இதுவா
ஆ
ஃபுல்ல எது பத்தி கேப்பாங்கன்னா இந்த இந்த சுற்றுச்சூழல் பத்தி பாதி கேப்பாங்க
ஆ
அப்புறோம் மரங்கள் பத்தி கொஞ்ச இக்னா செடி பத்தி அதா சொன்னேல்ல இந்த கிளைமெட் பத்தி கேப்பாங்க கிளைமெட் ஜாஸ்தி கேட்பாங்க கிளைமெட் கூட படிக்லா அப்புறோ இந்த செய்தி தா படிப்பாங்கள நியூஸ் அதுவு படிக்லா நெறைய வேல்யூ இருக்கு ஆனா பசங்ளுக்கு பொண்ணுங்களுக்குதா தெரிய மாட்டிக்கி இந்த வேல்யூ என்னன்ட்டு
ஆ அப்டியா சரிமா அ பி எஸ் சி ஆ படிச்சிருக்கமா நா வந்து பி ஏ படிச்சிருக்கே பி ஏ தமிழ் படிச்சிருக்கே
தமிழா
ம் ஆமா
ம் என்ன வர்க் போலியா நீங்க
இல்லமா நா போல நா ஃபேமிலிய பாத்துக்குணுங்கிறதுனால நா போல
ஏ டிகிரி வாங்கிருக்கீங்க போலாலே
இல்ல பசங்ல பாத்துக்கிற்துக்கு ஆள்ளில்ல வீட்ல
அதனால வீட்ட பாத்துக்குணுன் சொல்ட்டு நால வெளியில எங்கியு போமுல்ல நா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிராமோ நா வெளியில போனுனா இங்கிருந்து எப்டியு ஒரு அஞ்சு கிலோமீட்ருக்கு மேல பத்து கிலோமீட்ருக்கு மேல போனாதா வெளில போலா
அப்போ வரதுக்கே டயர்டாயிடுன்னு சொல்லுங்க கரெட்
அ ஆமா கரெக்ட்டுதா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா
ம் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு
அவங்க வந்து வெளிநாட்ல இருக்காங்கமா
ஐய்யோ அங்கந்து படிக்கிறாங்களா தனியா இங்க பாத்துக்கிறீங்களா உங்க பசங்கள ம் பார்ரா
செரிமா ஆ செரி உங்களுடைய படிப்பு பத்தி எனக்கு கொஞ்சோ டீட்டெய்லா சொல்லுவீங்களா எனக்கு தெரிஞ்சுக்கணுன் ஆர்வமாருக்கு
தெரிஞ்சுக்கணு ஆர்வமாருக்கா நா இப்பதா படிக்க ஆரம்பிச்சிருக்கே
சரிம்மா சரிம்மா
ம் நீங்க எதுக்கு தமிழ் லிட்ச்சத்ல எடுத்தீங்க
நாங்க இருந்தப்ப தமிழுக்கு நறைய அ வாண்டட் இருக்குன்னு சொன்னாங்க சரினு தமிழ் ஜுஸ் பண்ணே
தமுழா தமிழ் டீச்சர் கூட அவங்க ஏ உங்களுக்கு ஏதாச்சி இன்ட்ரெஸ்ட் இருக்கா இது படிக்கணோ அது படிக்கணோன்ட்டு இப்போ
ஆ ஆ இப்போ எனக்கு அந்த மாரி எனக்கு என்னோட பசங்கள வந்து நல்லா ஃப்யூச்சர் குடுக்கணு நல்ல விதமா கொண்டு வரணுங்கறதா என்னோட கோலே இப்ப என்னோட டார்கெட்டே அதா
எல்லாரோட அம்மாவோட கோலு அதா
ஆமா அதனால வந்து நா அதுங்களுக்குதா என்னா பண்ணோ அடுத்தது என்ன பண்ணலான்னு ஒரு யோசனையில இருக்கே
ஓகே
ம்
பசங்க எல்லாரு ஸ்கூல் போயிட்டாங்களா
ம் ஸ்கூல் போயிட்டாங்கம்மா
வீட்ல சும்மாதா இருக்கீங்களா
ம் ஆமா ஆமா ஹவுஸ் வைஃப் தா நானு
ஆ எல்ல வேலையு முஸ்டீங்களா
இல்லம்மா வேலையெல்லா இன்னு முடிக்கல இனிமே தா வேலையே ஆரம்பிக்கணு
ம்
ஆமா ப பசங்களுக்கு ஈவினிங் ஸ்னாக்ஸ் பண்ணிக்குவே அ ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணோ வீட்ல வேலருக்கு துணி தொவைக்கணோ ஆமா அப்றோ பசங்களுக்கு நா தான செஞ்சி குடுக்கணோ
நீங்க தா செஞ்சி தரணோ கரெக்ட்தா இருந்தாலும் வெள்லந்து எதுவு வாங்க மாட்டீங்களா ஸ்நாக்ஸ்
வெளியிலந்து எதுவுமே நா வாங்க மாட்டே வெளியில வாங்கறது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்தி இல்ல இல்லையா அது வந்து எப்டி செய்றாங்களோ என்னமோ செய்யறாங்களோ எண்ணெய்ல்லா நல்ல எண்ணெயை பயன்டுத்த மாட்டாங்க திரும்பி திருப்பி அதே எண்ணெய பயன்படுத் துவாங்க அதனால எனக்கு பிடிக்காது ம் செரிம்மா ஆ அம்மா உங்களுக்கு அம்மா செய்யறதுல உங்களுக்கு பிடிச்ச ஸ்னாக்ஸ் எது
அம்மா ஸ்நாக்ஸ்லா செய்ய மாட்டாங்க
ஆ
ஆனா அப்பப்போ அந்த மழை டைம் வந்தா பஜ்ஜி செய்வாங்க அவுங்க செய்றது வந்துப் பாத்தீங்ன்னா எனக்கு இந்த பிரியாணி அப்றோ அந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப புடிக்கு ஏன்னா அது சூப்பரா செய்வாங்க மட்டன் செய்வாங்க ஆனா செய்ய மாட்டாங்க ஏன்னா இப்போ டாடி வந்து மால போட்ருக்காரு சோ அதுனால அவுங்க சாப்ட மாட்டாங்க நெறைய இப்போ கவுச்சி தொட்றது இல்ல அவுங்க நான்வெஜ்யே தொட்றது இல்ல
செரி செரி செரி
ஆனா நாங்க சாப்டுவோ நானு தம்பி
ஆ ஆ நீங்க வெளியில இருக்குறதுனால நீங்க சாப்டுவீங்க
ஆமா வீட்டுக்குள்ளலா செஞ்சு சாப்ட மாட்டோம் ம் சொல்லுங்க சொல்லுங்க
எந்த கோயிலுக்கு மால போட்ருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கா
ஆமா ஐயப்பன் கோயில்
செரி சரி சரி அ சரிம்மா நீங்க படிக்கிற காலேஜுல வேற என்னென்ன கோர்ஸ் எல்லா இருக்கு
என்ன கோர்ஸ்சா அஞ்சு நாளா கோவம்
இதல்லா வேற என்னென்ன இருக்கு
நீங்க எப்டி சொல்றீங்கென்ட்டு இப்ப கேக்குதா
பின்னாடி சத்தோ கேட்டுச்சுன்னா நம்ம ரிஜெக்ட் ஆய்டுவோ தெரியுமா தெரியாதா
தெரியு ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுமா கேக்குது
ம் சொல்லுங்க சொல்லுங்க
அ செரிம்மா வேற நீங்க படிக்கிற காலேஜுல நியூவா இன்டர்டியூஸ் ஆன கோர்ஸ் எல்லா என்னென்ன இருக்கு
நியூவா வா
ஆ
அது எனக்கு தெரியில சோ நா இருக்குற வரைக்கு எனக்கு இந்த பி காம் அப்பறோ தமிழ் அப்பறோ இங்லீஷ் அப்பறோ எக்கனாமிக்ஸ் அது மட்டுந்தா தெரியும் இப்போ எதுவு நியூவா எ என்ன வந்துருக்குன்னு தெரியில
சரிம்மா என்ன ஊரு காலேஜுல்ல படிக்கிறீங்க
நா வந்து பெசிடென்சி இந்த கல்லூரி தெரியுல்ல
என்ன ஊர்லம்மா
சென்னை சென்னையில ப்ரெசிடென்சி காலேஜு
ஆ கேள்விப்பட்ருக்கே கேள்விப்பட்ருக்கே அ கேள்விப்பட்ருக்கே ம்
சோ வீடு கிட்டனால ல வந்து சேந்தோ ஏன்னா எனக்கு தூரம் செட் ஆகாது
ம் ம் சரி சரி சரி
அதனால செரி
சரிமா ஆ சரிம்மா நீங்க ப்ளஸ் ஒன்ல என்ன குரூப் எடுத்தீங்க அக்கௌண்ட்ர அக்கௌண்ட்ஸா
அக்கோண்ஸ் தா எடுத்தே எனக்கு லா படிக்கணு இன்ட்ரெஸ்ட்
சரி
சோ அதனால ஹிஸ்ட்ரி எடுத்த ஹிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஜாவோ அப்றோ எக்கனாமிக்ஸ்
சரி சரி ம் ம் ம் சரிம்மா தம்பி என்ன படிக்கிறாங்க
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுமா தம்பி என்ன படிக்கிறாங்க
தம்பி டுவெல்த் படிக்கிறா
ஆ சரி சரி ம்க்ம் ஆ அ மதிய சாப்பாடு என்ன உங்களுக்கு
அம்மா லஞ்ச் கட்டிருக்காங்க சாம்பாரு சாப்புன்ணு சாப்டவே இல்ல டிஃபனு சாப்பில்ல டைம் ஆயிட்ச்சின் ஓடி வந்த
அப்டியா சாப்டாம இருந்தா ரொம்ப ஹெல்த்துக்கு கேடுமா அது காலை உணவு வந்து தவிர்க்கவே கூடாது காலை உணவு கண்டிப்பா சாப்ட்டே ஆகணு
கரெட் தா
ம் சரிம்மா இல்லனா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு டைம் இருக்காது காலைல சாப்ட அப்படின்னா நா சொல்ற ஒரு ஐடியாவா நீங்க பண்ணுங்க என்னோட பசங்களுக்கு நா அப்டிதா பண்ணுவே பாத்தீங்கனா காலைல டீ காபி எல்லா சாப்டாம சத்துமாவு கஞ்சி இருக்குல்லையா சத்துமாவு கஞ்சி வச்சி குடிச்சிட்டீங்கன் வச்சிக்கங்களே உங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபில் ஆயிடு ஒரு வாழப்பழோ ஒரு சத்துமாவு கஞ்சி
உங்களோட பசங்களுக்கு இத்தா பண்ணுவீங்ளா உங்க பசங்களுக்கு இத்தா பண்ணுவீங்ளா
ஆமா காலையில குடுத்துருவே எப்பியுமே சத்துமாவு கஞ்சி கொடுத்துருவே ஏனா பசங்க ஸ்கூலுக்கு போணு எட்டு மணிக்லா வீட்லந்து கெளம்பணுங்கிறதுனால எனக்கு சாப்புறதுக்கு சில நேரோ நேரோ இருக்காது அதனா நா காலையில எந்திரிச்சி டீ காஃபியிலா கெடையாது அது பாத்தினா சத்துமாவு காஞ்சி தா கொடுப்பே
ஓகே ஓகே மா
ஆமா சத்து மாவு காஞ்சி குடுத்ததுக்கு அப்புறோ சாப்பாடு குடுப்பே சாப்பாடு பாத்தீங்கனா ஏதாச்சு ஒரு பயிரு குடுத்துருவே சுண்டல் ஏதாவது குடுத்துருவே அ அதுக்கப்புறோ இட்லி தோச சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாச்சு ஒண்ணு ரெண்டு குடுத்துதா அனுப் ப்ப மே பசியோட நா அனுப்பவே மாட்டே பசங்கள சாப்பாடு கொடுக்காம நா அனுப்னதே கெடையாது இது வரைக்கு
சேர் சேர்
ஆமா ஆமா என்னோட என்ன என்னோட சே பைய என்ன பண்ணிட்டானா ஒரு வாட்டி சின்ன பிள்ளையா இருக்கு போது அவ ஒழுங்க சாப்டவே மாட்டா அவ ஒழுங் சரியாவே சாப்ட மாட்டா அவனுக்கு சாப்பாடு ஊட்டிவுனு அவன சாப்பாடுன் பாத்தீங்கனா அவ நான்வெஜ் மட்டு தா புடிக்கு அதனால சாப்டாம கெளம்பி போயிட்டா சேரி நானு வுட்டுட்டே ஆ பாத்த ஸ்கூல்ல மயக்க அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டா கீழே விழுந்த உடனே அவனுக் கு தா கன்னத்துல எல்லா அடிபட்டு தாவங்கொட்டையில எல்லா அடிபட்டு மாயக்கோ அடிச்சி கிழவிழுந்து ரத்தம் ஊத்திட்டு அதுலேருந்து நா சாப்பாடு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துடம் கொடுப்பே பசங்களுக்கு அதுலேந்துனு இல்ல நா பசங்கள ரொம்ப கேர்ஃபுல் தா பாத்துக்குவே ஆ அன்னைக்கு நடந்த சம்பவோ வந்து எனக்கு இப்ப நடந்த மாரி எனக்கு ஒரே திக்குன்னு இருக்கு
ம்
ஆமா அதனால பாத்தீங்கன்னா எது எப்டி இருந்தாலு சாப்பாடு கொடுக்காம அனுப்பவே மாட்டே
சேரி ஓகே
ம் சேரிப்பா
நம்ம டைம் முஞ்சிருச்சுனு நெனைக்கிறே
ஆ சேரிப்பா இன்னு ஒரு அழைப்புல சந்திக்கலா
ஆம் சேரி
நன்றிப்பா
எ ஆசையா தா